ஹலோ கேக்குதுங்களா ஓகே இப்ப நம்ம என்ன பத்தி பேசலாம்
உம் இப்ப அதே மாரி கல்லூரி வாழ்க்கை அத பத்தி தொடருங்க
கல்லூரி வாழ்க்க வ ஐயோ தரமான சம்பவங்களா இருக்கே நெறைய கல்லு அதாவது நா படிச்சது வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி டூ செவன்த் வரைக்கு அ எல்கேஜி டூ ஃபிப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கு கு கோ எஜுகேஷன்ல படிச்ச அதுக்கப்ற சிக்ஸ் சிக்ஸ் டு ட்வெல்த்து பாத்தீங்கன்னா கேள்ஸ் ஸ்கூல் படிச்ச காலேஜ் ஹ ஃபைவ் இயர்ஸ் வந்து பாத்த க்ர்ள்ஸ் காலேஜ் படிச்ச
சரி ஓகே முடிஞ்ச வரைக்கு தமிழ்லே பேசுங்க ஏனா இது தமிழ்ல தா பேசணு அதனால தமிலே வ எவ்ளோக்கு பேசடுங்க அப்றோ கேன்சல் ஆயிடு
அப்ப தமிழ் நா பூந்து விளையாடுவனே ஓகே நா வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் கல்லூரியில வந்து பா த்தினா ஐந்து வருடங்கள் படிச்சே அப்டி இருக்கு சமயத்துல வந்து பாத்திங்னா நாங்க வந்து எந்த அளவுக்கு எனக்கு வோ நல்லாவே உதவி பண்ணிச்சு அப்டின்னனா என்னுடைய அ தோழிகள் யாருமே வந்து பாத்தீங்னா பள்ளியில படித்த தோழிகள் அ இதுலய வந்து பாத்தீங்கனா படிக்கல நாமத் தா புதுசு அப்டி இருக்க பட்சத்துல எனக்கு நெறைய விஷயங்கள் வந்து புதுசாகவே இருந்தது அப்பதா வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் அந்த நேரத்துல வந்து பாத் தீங்கன்னா நாங்க ஒர் முதலாண்டு வந்து பாத்தீங்கன்னா கல்லூரி போகவே இல்ல இரண்டாம் ஆண்டு இதுல அ ஆமா ரெண்டாவது செ செமஸ்டர் அது போல சமயத்துல தா நா வந்து கல்லூரியே போனே
உம்
புது முகங்கள் புது இதுவு எப்டி வந்து இந்த எடத்துல இருக போறோ அப்படின்ட்டு ஒரு விஷயம் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கல்லூரி புடிக்கிலேன்ரு த்து இன்னொரு கோவம் அது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும் பொழுது பேச்சுக்களும் சரி ஆஹ் ஒரு நடவடிக்கையம் செரி ஒரு வித்தியாசமாவே இருந்தது ஆனா ஆனா போக போக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து பாத்தீன்னா அது சரி ஆயிச்சி அ நெறைய வந் து தோழிகலா இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் ஏ ஆசிரியர்களாக இருக்கட்டும் அனைவரு எல்லா வந்து பாத்தீன்னா எனக்கு வந்து பாத்தீஙகன்னா ஒரு ஏத்த போல வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சு அந்த கல்லூரி எப்படி எனக்கு வந்து ரொம்ப புடிக்க ஆரம் பிச்ச ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு வந்து என்ன புடிக்கும் நமக் என்ன ஒரு டலண்ட் இருக்கு நமக்குன்ற ஒரு என்ன திற திறன்கள் வந்து இது இருக்கு அப்படின்ட்டு அந்த கல்லூரி வந்து பாத்து பாத்து பண்றாங்க அது வந்து எனக் ரொம்பவே புடிக்க ஆரம்பிச்சிச்சு அதில வந்து பாத்தீன்னா நா வந்து சிலம்பம் வந்து சுத்துவ சிலம்பம் பயிற்சி பண்ண
எனக்கு அது சிலம்பம் வந்து ரொம்ப புடிக்கு என் கொழந்தைக்கு கத்து கொடுக்கணு அப்டிங்கறது ரொம்ப ஆச எனக்கு ம்
பண்ண சிலம்ப போட்டியில இது பண்ண கிட்டத்தட்ட ஒரு முப்பது பத்தஞ்சு மாணவர்களுக்கு நா வந்து பாத்தீனா என்னோட கல்லூரில வந் து நா சொல்லி குடுக்க ஆரமிச்ச எனக்கு வந்து ஆளு இருந்தாங்க நா வந்து சிலம்பம் ப்ரெசிடென்ட் ஆன அது போல வந்து பாத்தீனா எனக்கு அந்த கல்லூரில நெறைய விஷய எனக்கு வந்து ரொம்பவே இப்ப இதுக்கு மேல என்ன வேணு அப்படின்னும்போது என்னோட க கல்லூரி மேகசின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா புக் மேரி இருக்கு அந்த மேகசின்ல எனக் என்னுடைய புகைப்படம் டைரில புகை படம் கேலண்டர்ல புகைப்படம் அப்டின்ட்டு நெறைய எடத்துல வந்து என்னோட புகை படங்கள் வர ஆரம்பிச்சது அது வந் தது எனக்கு ரொம்பவே சந்தோஷம குடுத்தது இது போல உங்களுக்கு வந்து உங்களோட கல்லூரியா இரு டும் உங்களுடைய நண்பர்களாகும் அந்த வட்டார வந் து உங்களுக்கு எப்படி பரிச்சயமாச்சு
ஆ கண்டிபா நானுமே கல்லூரி படிக் நா வந்து பாத்தீங்க அப்டினாக்கா கோ எஜுகேஷன் அதாவ்து ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே படிக் கற கல்லூரிலதா படிச்சே அப்போ வந்து ரொம்பவே ஜாலியாதா இருகு நீங்க சொல்ற மாரி செம்மயா அரட்ட அடிபோ ஃபஸ்ட்டு ஆ க கல்லூரி ஆரம்பத்துல வந்து அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆனா வந்து எ கூட வந் து ப பள்ளில படிச்சவங்ளு அதே கல்லூரில படி ச்சோ நாங்க சேந்துதா படி ச்சோ எங்ளோட தோழிகள்லா முடிவ் பண்ணி ஒரு காலேஜ்லதா படிகணு இந்த குரூப்தா எடுகணு அப்ன்னு முடிவு பண்ணி நாங்க படிச்சோ அது வந்து ஸ்டார்டிங்ல வந்து எங்களோட குரூப் மட்டுமே ஒரு கேங்கா இருந்தது அதுக்கப்றொ பாத்தீங்கனா அதிலே நெறயா புதுஸ் புதுஸான தோழிகள்ல்லா அவுங்க இன்னு எங்கள விட செம யா அரட்டடிபாங்க அந்த மாரியான தோழிகள்லா எங்களுக்கு அமஞ்சாங்க எங்களுக்கு அமஞ்சாங்க அப்பீப்பா அப் வந்து பாத்தீங்க அப்டினாக்கா கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கு நாங்க பாத்தம்னா கீழ உக்காந்து சாப்டுட்டே இருப்போ திடீர்னு அந்த நாங்க சாப்டுற ஸ்மெல்லு வந்து வெளில வ ந்து யாரோ எங்கேயோ சாப்றாங்க போலயே எதோ டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் ஆன மாரியே இருக்கே அப்டின் சொல்ட்டு சாரு வர்னு சாரு அங்க அங்க உள்ள மேம்ல்லா வந்து பாப்பாங்க அதுல வந்து ஒரு சாரு எப்டி இருப்பா அ அவர் வந்து ரொம்ப ஜாலி டைப் பாத்தா ஸ்ட்ரிக்டா இருக்கிற மாதரி நடிப்பாங்க ஆனா மிஸ்ஸ்டிவ் டீ கெடயாது அது மாரி நாங்க சாப் எ அவுங்களோட கிளாஸ் டைம்லயு நாங்க சாப்டும்போது பாத்தீங்னாக்கா அப்டியே வருவாங்க எதுமே பேச மாட்டாங்க டிஃபன் பாக்ஸ்லா ஓப்பன்ல இருக்கு அப்பலா மத்த மேம்ல்லா வந்து சொல்லுவாங்க யாரோ சாப்பறீங்க இதெல்லா நா பாத்த அப்டினா கிளாஸ் சொல்ட்டு வெளில அனுபிடுவ அப்டி இப்டினு ரொம்ப ஸ்ட்ரிட்டா பேசுவாங்க இவுங்க அதெல்லா எதுமே சொல்ல மாட்டாங்க கிளாஸ் எத்து முடிபாங்க அப்டியே வருவாங்க பின்னாடி ப்ச் கரெக்டா நா எங்க பெஞ்சுகிட்ட வந்து நின்னுகிட்டு அப்றொ என்ன சாப்பாடு எனக்கு கொஞ்சொ குடுங்க அப்டினு சொல்லுவாங்க அப்றொ டிஃவன் பாக்ஸ் எடுத் சில சமயமெல்லா அவுங்க கூச்சமே படாம சில பேரெல்லா பாப்பாங்க இல்லயா ஏங்க இவுங்களோட சாப்பாடெல்லா வாங்கி சாப் பண்ணுமா அதெல்லா பண்ணுமா உடனே அவுங்க அதெல்லா எதுமே பாக்காம எங்களோட சாப்பாடு வாங்கி சாப்டுவாங்க நாங்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்றோமோ அதெல்லா எடுத்து சாப்டுவாங்க ஆனா சாப்ட்டு முடிச்சுட்டு அடுத்த கிளாஸ்லில்லா இப்பல்லா பண்ண கூடாது சரியா இப்பதா ஒரே மாரியே இருக்க மாட்ட அப் ப்பன் சொல்ட்டு போவாங்க ஆனா எப்போ மே வந்து அவுங்க க்ளாஸ்ல நாங்க சாப்டுட்டுதா இருப்போ எதாவது சேட்டை பண்ணிட்டுதா இருப்போ அப்ப ஆனா பாத்தீங்க அப்டினாக்கா நீங்க சாப்டுறீங்க ஓகே ஆனா நோட்ஸ் இருக்கா இல்லையா அப்பன் பா பாங்க நாங்க அதெல்லா கரெட்டா பண்ணிடுவோ சாப்டுட்டே இருந்தாலு அவுங்க எடுக்கிற நோட்ஸ்ல்லா கரெட்டா நா நோட்ல வந்து காபி பண்ணிறருவோ அவுங்க சொல்றதெல்லா எழுதிடுவோ அந்த மாரி இருக்கிறப்ப வந்து அவுங்க வந்து அவ்ளோ ஸ்ட்ரிட்டால்லா எதுவு சொல்ல மாட்டாங்க அந்த மாரி வந்து நா ப ப கல்லூரி படிக்கும்போது பா த்தீங்க அப்டினாக்கா கல்லூரி பேருந்துலதா போன ஆனா நார்மலா ப்ரைவேட் பஸ்ல அதுலல்லா போல கல்லூரி பேருந்துலதா போன அதுமே வந்து எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பாட்டு போட்டுகிட்டு டெய்லியுமே வந்து அந்த கல்லூரி பஸ்ல டான்ஸ் ஆடிட்டு டான்ஸ் அதுக்கெல்லா அவுங்க எதுமே சொல்லவே மாட்டாங்க டான்ஸ்ல்லா ஆடக்கூடாது அப்டி பண்ணக்கூடாது இப்டி பண்ணக்கூடாது அப்பல்லா எதுமே சொல்ல மாட்டாங்க டான்ஸ் ஆடிட்டு போவாங்க அப்பயு பாத்தீங்கனா கல்லூரி பே பேருந்துக்குள்ளயே நெறய காதல்கள்ல்லா ஓடு நம்ம பண்ணலனாலு அத பாத்து ரசிக்கிறது அதுலயு ஒரு என்டர்டெய்ன்மெண்ட் வந்து நல்லாவே போய்டு அந்த மாதிரியான அனுபவங்கள்ல்லா ரொம்ப மகிழ் ச்சியாவே இருந்தது கல்லூரி நேரத்துல
இருப்பதா தா எனக்கு வந்து பாத்தீங்கனா இந்த கல்லூரி நாட்கள்ல பாத்தீங்கனா நம்மளோட தோழிகள்ளெல்லாம் வந்து பாத்தீங்கனா நாங்க எப்டினா இந்த சைக்கிள் ஒன் அந்த சி ஒன் சி டூ அந்த அ தேர்வுன்ட்டு இது பண்ணுவாங்க அதாவது ஒரு ரெண்டு தேர்வு அப்புறோம் வந்து மாடல் எக்ஸாம் நடக்கும் அதுக்கப்புறம் செமஸ்டர்ன்ட்டு ஒரு விஷயம் நடக்குமில்லையா அப்டி வந்து இது பண்ணும் போது நாங்க வந்து என்ன பண்ணுவோனா இல்ல இல்ல ஆ எங்களுடைய யூஜி வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கண்டிப்பா இருந்தாங்க எங்களுடைய மேமுங்கெல்லாம் ஆனா பிஜிக்கு அப்புறோம் வந்து பாத்தீங்கனா அதே வகுப்பு ஆசிரியர் தா அவங்களே வந்து இது பண்ணும்போது இவங்க வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டு அப்டின்ட்டு தெரியுனால மோஸ்ட்லி எங்கள வந்து பாத்தீங்கனா அதிகபட்சம் கண்டுக்க மாட் டாங்க கண்டுக்க மாட்டாங்க படிக்கிற விஷயத்துல கரெக்டா இருப்போ இது போல எக் சமயத்துலேஅவங்ககிட்டயே சொல்லு மேம் நாங்க வந்து இப்பெல்லாம் வந்து இந்த ரெண்டு எக் ஸம் தா அட்டன் பண்ற எங்களுக்கு விருப்பம் கிடையாது நாங்க படத்துக்கு போவோ போறோம் அப்டின்ட்டு அவங்ககிட்டயே சொல்லிட்டு நாங்க கெளம்பிடுவோம் நாங்க வ ஏய் வாங்க டி என்ன மாடல்ன்னுயாச்சு வந்து உக்காந்து போங்கடி அதான்டி இம்பார்ட் டண்ட் அப்டிலாம் சொல்லுவாங்க நாங்க செமஸ் டர்க்கு வந்து நேரடியா உக்காஞ்சிக்கிறோ நீங்க கவலைப்படாதீங்க அப்டின்ட்டு அவங்ககிட்டயே வந்து பாத்தீங்கனா சொல்லிட்டு போம் ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கனா நெறைய ஒரு ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது அவங்களுக்கு வந்து பாத்தீஙகனா அவுங் க வகுப்பு எங்க அர்ஜ அதாவது நாங்க வந்து எங்களோட அவங்களோட வகுப்பு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் எப்பவுமே வந்து எத்தனா ஒரு ஆக் ஆக்டிவிட்டில இருக்கணும் ஆஹ் பெருமை சேர்க்கணும் நிறைய பிரைசஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு எப்பவுமே ஒரு அவங்களுக்கு கவனம் இருக்கு அதுக்கேத்த மாதிரி நாங்களும் வந்து அவங்க அதிகமா கேட்டது எங்க கிட்ட இதுதான் அதனால அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் சில விஷயத்துகெலாம் போயிடுவோம் சில இதுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது மாரி நாங்க செஞ்சு கொடுக்கவே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடன்ட் எங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை கொஞ்சம் இதுனால அவங்களு எங்களுக்கு ஏத்தா போல வந்து ப்பா வளைஞ்சி போவாங்க அது ரொம்பவே நல்ல ஒரு இது வந்தது நிறைய விஷயங்கள் வந்து அந்த கல்லூரி எங்களுக்கு நிறைய கத்து தந்தது ஆஹ் ஒழுக்க முறையா இருக் கட்டும் ஆஹ் மத்தவங்க கிட்ட எப்படி பேச னோம் ஆஹ் உட எப்படியா அணியணும் அப்படின்ட்டு வந்து முக்கியமா வந்து மதிப் பு எப்டி தரணும் ஒரு நீ லீடரா ஆயிட்ட அப்படின்னா அந்த ஒரு அந்த விஷயங்களாம் எப்படி கத்துக்கணும் அப்படின்ட்டு நிறைய விஷயம் நான் சொல்லிகொடுத்தேன் உங்களுக்கு அந்த கல்லூரி வந்து வேற எதானா உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா
எங்களுக்கு உம் கண்டிப்பா ஆஹ் எங்க கல்லூரியில எப்படின்னாக்கா அந்த எல்லா கல்லூரியிலயுமே நடக்கும் தான் அந்த பொங்கல் செலப்ரேஷ் சன் அப்புறம் வந்து எ எங்க கல்லூரில அது மட்டும் தான் நடக்கும் மத்த கல்லூரில வந்து நிறைய நடக்கும் அப்புறம் வந்து இந்த கல்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் நடக்கும் இல்லையா அதுல வந்து நம்ம அழியா இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய கலைகள் அழிஞ்சிருச்சு அதெல்லாம் வந்து எல்லாமே எல்லா கலைகளுமே வந்து அந்த நேரத்தில் நடக்கும் அப்போ வந்து கிளாஸ்ல உள்ளவங்க வந்து எல்லா ருமே அதுல வந்து கலந்துக்கனும் அப்பிடின்னு சொல்வாங்க நீ வந்து எதுக்காக வெக்க படுற ஒ ஒரு டான்ஸ் ஆடுறோம் அப்டீனா நீ எதுக்காக வெக்கப்படுற வேணாம்னு சொன்னோம் அப்டீனாக்கா மிஸ் வந்து அவளோ நம்மள திட்டுவாங்க எதுக்காக நீ வெக்க படுற மத்தவங்கள பத்தி நீ பேச எதுக்காக நீ யோசிக்கிற உனக்கே என்ன தெ இத வந்து நீ கண்டிப்பா பண்ணனும் நீ பண்ணி தான் ஆகணும் அப்பிடின்னு கட்டாயக்குறது வந்து எப்பிடினா அது வந்து சில பேருக்கு வந்து என்ன நம்மள இவளோ கட்டாய படுத்துறாங்க அப்டீங்கிறது தோணும் அவுங்க ஆனா எதுக்காக பண்ணுவாங்க அப்டீனக்கா நம்மளோட திறமைகள வந்து வெளில கொண்டுட்டுட்டு வரணும் எதுக்காக மே வந்து நம்ம அச்சப்படக்கூடாது பயப்படக்கூடாது மத்தவங்கள பத்தி யோசிக்க கூடாது அப்படிங்கறதுக்காகவே வந்து உனக்கு என்ன தெரியுமோ நீ அதை கண்டிப்பா நீ பண்ணனும் அப்படின்னு சொல்லுவாங்க மத்த பிரீ கிளாஸ்ல எல்லாம் கேட்பாங்க இல்லையா உனக்கு என்ன தெரியும் பாட தெரியுமா டான்ஸ் ஆட தெரியுமா கவிதை தெரியுமா வன்ட்டு அது வந்து அவங்க கண்டிப்பா நோட் பண்ணி வச்சிருந்தா அந்த கல்சுரல்ஸ்ல வந்து நீ பண்ணனும் இத வந்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுப்பாங்க அது வந்து எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது அந்த கல்லூரில நன்றி மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பேசலாம் ஓகே யோ தான இல் இங்க இங்கிலீஷலய நானும் பேசிதொலைறேன்